ஆ ஹலோ அக்கா கேக்குதா
அ கேக்குதுடா காலை வணக்கம்
ஆஹ் காலை வணக்கம் என்ன பண்ணறீங்க
நானா இப்பதான் வாசல் கூட்டிட்டு இது பண்ணிட்டு வந்தேன் பாப்பா இன்னு தூங்குது
ஓகே ஓகே
ம் இனக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க
பூர்ணிக்காஅ
அ சும்மா போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேக் இதெல்லாம் வாங்கிட்டு வரனூம்
ஒ ஓகே கே ஒகே
போனாதான் எப்போ அப்டின்னு தெரியும் ஸ்கூல் அப்டின்ட்டு ஆனால் ஹையர் ஸ்கூலுக்கெலாம் வந்து ஒன் டூ டென் வரைக்கும் வந்து ஃபோர்த்து போல எங்களுக்கு எப்பன்னு தெரியல
பாப்பளையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்களா இல்ல நீங்க
ஆமா இவ்ளக் போனாதான் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் போவாங்க நான் போல
ஓகே ஓகே கே அவ்வுது ஓ சொல்லிட்டீங்களா போறாங்க பாக்க ஓக்கேதானா
ஓகேவே இல்லையா ஆனா நான் விளையாட போறேன் அங்க பிளே ஏரியா நிறைய இருந்துச்சு நான் விளையாட போறேன் விளையாட போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் போலாம் சாமி அப்புறம் போலாம் சாமி கூட்டிகிட்டு வந்ட்டோம் இங்கந்து நாங்கல்லாம் கிளாஸ் ரூம் இப்பவுமே அது நாங்க போனப்ப வந்து கிட்ஸ்க்குன்னு இருக்கிற ஸ்கூலுக்கு தான் நாங்கள் போனோம் இப்ப இவ இருக்கறிறது இவ வேற ஸ்கூல் ஸ்கூல்ல தான் போக சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல்ல நாங்கதான் கிளாஸ் ரூம்ல போய் பார் புரியல
ஓ சரி சரி சரி நீ போய் இப்போ எல்லாம் பாக்கணும் ஆஹ்
யாமா அங்கே போய்ட்டட்டு தான் பாத்துட்டு வரணும் ஆனா ஆனா ஒரு எக்சைட்மெண்ட்னு தெரியும் ஆளு புது வாசம் இட்டு அதுக்கு எந்த மாரிலாம் கொடுப்பாங்கல்லா ஒரு ஆர்வமா இருக்கும்ல்ல நாம
ஆமா எது வந்தாலும் சரிய
உம் உம் அந்த மாரி எனக்கும் ஒரு ஆர்வம் புது புக்ல என்னடா என்ன இருக்குதோ இல்லையா அது தெரியாது ஆனா அது எப்படியெல்லாம் வாசும் அடிக்கும் நோ அது மூணு ரூ வா்கில அப்படி இது லாஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கா அவங்களே தராங்களாம் பேக்ன நம்ம வந்து நாங்க யோசச்சிட்டு இருந்தேன் பேக்க ஒருக்கா போகணுமே இவ்வேறு ப்ளூ பேக் வேணும் ஆரஞ்ச் கலர் பேக் வேணும் அப்படிங்கிறங்க பரவாயில்ல அவங்களே வந்து பேக தரேன்ட்டாங்க
ஓகே ஓகே ஓகே இக் ஸ்டார்ட் ஆனா இன்னு ஒரு ஒரு வாரத்துல ஆரம்மிச்சிருவாங்களா இப்ப போயட்டு வந்தா
அப்படிதான் நெனைக்கிறேன் ஆனா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அழுவா
ஊம் உமுமமு ஓகே ஓகே ஃபுல்டேவா இல்ல எத்தன மணி வரைக்கும்
ஆ ஒம்போது மணி இருந்து ஒன்னேமுக்கால் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப் அப்பறம் வந்து நம்ம எங்கயாவது போறோம் அப்டின்னா நம் விச்சிருக்க சொன்னோம் நாலு மணிக்கு பெரிய கிள ஸ்டுடன்ஸ் அனுச்சுவாங்கல அப்ப அனுச்சுறனால ஓகே ஓகேன்னு சொன்னாங்க நாலு க்கு நீங்க வந்து
இப்ப எப்டி வச்சிருகோம் ஆ
ஹ அப்டி தூங்க வச்சிப்பாங்க பெரிய கிளாஸ்ல கொண்ட போய் உட்கார வைக்கறது ஆனா நாங்க ஒன்னே முக்காலுக்கட்டும் போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்டின்ட்டு தான்
ஆ ஆ ஆ ஓகே ஓ ம்
ம் எல்லா என்ன இது பண்ண போறாங்னு தெரியல பென்சிலை ரோல் பென் ஆ
ஒரு வரம்மதா கஷ்டம் அதுக்கப்பறம் அப்டியே பழகிடுவா அவர் போயிட்டு இருந்த ஆனா ஸ்கூலு திடீர்னு புதுசா போனாதான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஆல்ரெடி போயிட்டு இருந்த தானே ஏதோ ஒரு ஸ்டாப் செட் ஆயிட்டாங்க டீச்சர் கூட வந்து நல்லா பேசிட்டாங்கன்னா பிரபியை பழைக்கும்னு நினை அ
ஆஹ் ஆமா அதான் இங்க பக்கத்துல அந்த டீச்சர் வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்களாமா இவிங்க அப்பா எங்கேயோ கூட்டிட்டு போறப்ப பாத்து இருக்கிறா பாத்துட்டு அந்த டீச்சர் வந்துட்டாங்கனு இங்க இங்கேயே போட்டான் இங்கேயே போட்டான் அப்டின்னு சொன்னா அதே நீ அந்த புது ஸ்கூலுக்கு போப்போறடா எல்லாரும் புது ஸ்கூலுக்கு போறாங்கடா நீ இங்கு போறேன்னு சொல்ல இங்க டீச்சர் இதுண்றாங்க நான புது ஸ்கூலுக்கு போன் இல்ல டீச்சர் வந்துருக்கங்க நான போறேன் நான போறேன்
உஹம் ம் ஓஹோ இந்த பழைய போயிட்டு இருந்து ஸகூலுக்கா
உம் ஆமா
அது மிஸ் பண்ணுவலாட் இருக்கு இங்க போணும் போயிட்டாம்ங்கட்டி சரி ஓகே ஒரு வாரம் போனா இங்கயு அதே மாரி பழகிருவால்ல ஆ அந்த அக்கா ஆ அந்த பாப்பாவு வருவால்ல அப்படியே செட் ஆயிடும்
ஆமா ஆனா எல்லாரும் அங்கங்க போயிருவாங்க பட் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சப்போர்ட்ட்
ஆஹ் உள்ள போயிருக்கும் போது பாத்துக்கலா
உஹம்
உள்ள வெள்ள வரும்போது இல்ல பிரேக் விடும் போது அந்த டைம் பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்
ஆமாம்மாம்மா
உம் சாப்பாடு எல்லாம் குடுத்து விடணுமா இல்ல அங்கேயே குடுத்துருவாங்களா
அங்க வந்து நம்மளால சாப்பிட முடியல எங்கேயாவது பங்சனுக்கு இல்ல வெளியில போயிட்டு வந்தோம் சாப்பாடு செய்ய முடியல அப்படிங்கறப்ப நம்ம காலையிலயே வந்து ன்னு நம்ம வந்து சொல்லிரணுமாமா அப்டி இது பண்ணா அவங்க வந்து ஸ்நாக்ஸு லன்ச்சு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்களா அதுக்கு நம்ம தனியாக பே பண் மாதிரி இருக்குமாமா இல்ல ஆஹ் இல்லங்கிறப்ப நாம கொடுத்த கொடுத்து விட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் ஒண்ணு இது ஒண்ணு ஆனா அதுல முறுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டுறாதீங்க ப்ரூட்ஸு கடலபருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் ஆமா ஹெல்த் எல்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க
ஓகே ஓகே ஓகே ஆஹ் ம மதியே கொடு த்து விட்டு சாப்பிட வச்சிருவாங்க
ஆஹ் ஒண்ணே முக்காலுக்கு தானே எப்டி இருந்தாலு இது பண்ணிடுவாங்க அப்றோ நம் போய் கூட்டிட்டு வந்தோம்னா தூக்க வந்துரு ம் ஒரு மணி ஒன்ர அந்த டைம்ல எல்லா தூங்குற டைம்தான கூட்டிட்டு வாங்க
இப்ப போட்டு வச்சா சாப்பிட்டு இருக்காளா இல்ல ஊட்டிதான் விடணுமா
ஏன் அதெல்லாம் சாப்பறாடா ஆனா விளையாட்டு இருக்கறப்ப மட்டும் நீ ஊட்டி முக்கால்வாசிள்ள ஊட்டிதா விட சொல்றா இத பா்த்தன்னா அன்னைக்கு வந்து வெளில போயிட்டு ஷக்ஷஹோட்டல் போனோ அங்க போயிட்டு சாப்பிடுறப்ப இவிங்க அப்பா வந்து மீல்ஸ் வாங்கிருந்தாங்க ஆ நா வந்து பரோட்டாவு ஆம்லெட்டு வாங்குனே ஒரு பரோட்டா ஒரு ஆம்லெட் வாங்குனே ஆனா பரோட்டா மீன்னு சொல்லி அவ நாலு வயசு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இந்த பொரியல் வச்சிருந்தாங்க பீட்ரூட்டு இவளுக்கு பீட்ரூட் புடிக்குமா ஆனா நான் பீட்ரூட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பாடு இது பண்ணி எல்லாரும் தண்ணி வச்சிருப்பாங்க வலிச்சு வலிச்சு ட்டு இருந்தே அவளே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இலயில ஒரே சாப்பாடு பருக்கல்ல எல்லா சாப்புரா ஒரு புத்தி வந்தா அப்டி சாப்பிடுவா ஒரு புத்தி வந்து நானலா சாப்பிடல நீயே எனக்கு ஊட்டி விட்ரு
அதான் அதான் ஒரு வேளை பசி இருக்கு புடிக்குது அப்படின்னா கொஞ்சம் அவளே சாப்பிடு விளாட்டு இருக்கு புடிச்சது அப்படி ஏ இருந்ததுன்னா
உம் இந்த கேரட்டு பீட்ரூட்டு் அப்புறம் உம் ஸ்டு இததுல காய் கீரை ஆஹ் உருளகிழங்கு கொஞ்சம் வந்து விரும்புறது இல்ல கீர இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து சாப்பிட்டுக்குவா அது விரும்மீன் சாப்பிடுவா மித்ததுெல்லாம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த சொரக்கா கொஞ்சம் கஷ்டம் புடலங்கா அததுெல்லாமே வந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிதான் கொஞ்சம் ஊட்டணும்
ஓகே ஓகே ஓகே
பருப்பு அதெல்லாமே வந்து முதல்ல எல்லாம் கொஞ்சம் சாப்பிடா இப்பல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்றத இல்லலை அதனால அப்படி இப்படியும் வேடிக்க அமைச்சுக்கிட்டுக்கு உட்ட வேண்டியதா இருக்கு
ஓகே ஓகே ஓகே அதே போகபோக சாப்டு பழகிறவா
உம் ஆமா ஆமா
ஊர்ல எல்லாரும் குழந்தைங்களோ சேர்ந்து சாப்பிட போது அப்படியே பழகிக்குவானு நினைக்கிறேன்
ஆமா ஆமா ஆனா அதுக்கெல்லாம் தான் என்னன என்ன குடுது சொடுறதுனே தெரியல ஒரு நாளைக்கு இ கேரட் சாப்பாடு பீட் ஜூட சாப்பாடு தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடுன்னு கொடுத்துடு வேண்டியதுதா
ஆஹ் சப்பாத்தி அ மாதிரி கூட குடு
ஆஹ் சப்பாத்தி பத்தி பிடிக்கி மேடமுக்கு எனக்கு குட்டி சப்பாத்தியா வந்து பண்ணி ஆமா பின்னாடி குட்டி சப்பாத்தி நான் எப்புர பண்ணுவேன் அப்படின்னா நீ அதெல்லாம் பண்ணி பழகிக்கோ அப்படிங்கிறாங்கிற டா பெரிய மனிசியாட்டம் சொல்வா
ஓகே ஓகே ஓகே செட்டயிரும் அங்க போய் கொஞ்சம் ரெண்டு மூணு புடிச் னோட பேசி பழங்கனன்னா அப்டியே செட் ஆயக்கா
ஆ ஆமா பதினாலு பேர் ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீயே மேடம் சொன்னாங்க இதுதான் வந்து அவங்க என்ன எக்ஸ்டென் பண்ற மாரி இருந்துச்சன நாலு இது தான ஸ்டேன்த் ஆனா வந்து போடீன் மெம்பர்ஸ் அப்போ தான் வந்து அவுங்களோட ஆக்டிவிட்டஸ்ஸ எல்லாமே கரெக்ட் வந்து கவனிக்க முடியும் அப்டின்னாங்க
ஓகே செக்ஷன் இருக்குமா இல்ல ஒரே செக்ஷன் தான ஆகது இந்த கிளாஸ் ஒரு ம் ம் ஒரு செக்ஷனுக்கு இத்தன பேர் இருக்கலாம் இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு செக்ஷா கூட போவாங்களா இருக்கும்
ஹா இருக்கலாம்-இருக்கலாம்
ம் ம் ம் ஓ கே ஓகே பாப்போம்
ஒரு
மே போர் சொல்லிருக்கானு நனக்கிறேன் மே நாலா தேதி தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாரி சொல்லிருந்த மாரி நான் கேவி
ஹா ஒவ்வொன்னு நாலா தேதி ஹா ஒவ்வொன்னு அஞ்சா தேதி ஒவ்வொன்னு பத்தா தேதியும் ஆரம்பிக்கிறாங்க
ம் ம் ம் ம் ஓகே ஓகே
ஸ்கூல பொறுத்து எல்லாம் மாறும் போல
அதான் அதான் செரி ஓகே ஓகே பாக்கலாம் இன்னைக்கி போயிட்னா தெரியும் இல்ல என்ன கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு வாரததிக்கு இருந்துதான் பாத்துட்டு வரணும்னு நனக்கிறேன் ஹா புது ஆலா போச் இல்ல அதுக்கு என்னன்னா எல்லாரும் புதுசா இருப்பாங்க அதுதான் பிரச்சனை இப்ப இவுங்க இந்த ஸ்கூலுக்கு போறது ஏன்னா இதே டீச்சர் இந்த ஸ்கூல்ல இருந்துனா அவுளுக்கு ஓகே வா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சவங்க இருந்துட்டாங்கன்னாவே செட் ஆயிருவாங்க எல்லாம் கெழந்தங்க
ஸ்டார்டிங் கொஞ்ச கஷ்டம இருக்கும் போக போக செரியா போயிடும்
ஆமா ஆமா ஆமா அப்டியே பழகிட்டா அப்டின்னா
செரி போகட்டும் போயி தான ஆகனும் அழுதாலும் பரவால்ல கதர கதர கூட்டிடு போயிட்டா ஆவ
ம் வேற வலி இல்ல அது எல்லா கெழந்தைங்களும் அப்டித்தானே ஸ்டார்ட் பண்ணேம் ஒரு ஒரு ஒரு ஒரு வாரம் அப்டிதான் அதுக்கப்புறம் வி ஆ
ப இதாயிடும் ஆமா செரிடா செரி பார் நமய
ஆஹ் ஓகேன்கா ஓகே உம் உம்